எப்டிருக்கி
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க இப்ப வந்து அ உங்களுக்கு எந்த மாதிரியான பொறுப்புகள்ளா இருக்கு இப்போ ஆ சின்ன வயசுலருந்து அப்புறொ கல்யாண்த்துக்கு முன்னாடி கல்யாண்த்துக் அப் அப்புறம் நீங்க பொறுப்புகள் வந்து அது அதிகமா இருக்குன்னு நெனைக்கிறீங்ளா இல்ல அ ஒரு நிலையாருக்கு அப்டின் நெனைக்கிறிங்ளா
ஆ என்ன பொறுத்த வரைக்கு சின்ன வயசுல வந்து பொறுப்புகள் வந்து ரொம்ப கம்மியாருக்குந்தா நெனைக்கிற ஏன்னா வந்து சின்ன வயசுல எல்லாமே வந்து அப்பா அம்மா பண்ணிடுவாங்க எல்லா வேலைகளுமே அவுங்க அவுங்களோட தலையில போட்டுப்பாங்க நமக்குன்னு சொல்லிட்டு இதுதா பண்ணொனா நம்ம படிக் க்கிறது ஒன்னு தா இருக்கு அப்புறோ ஒழுங்கா நடந்துக்கணு அப்டின்ற ஒரே ஒரு பொறுப்புதா இருக்கு மத்தபடி நல்லா படிச்சு ஒரு நல்ல மார்க் வாங்ணு இப்போ காலேஜ் படிச்சோனா ப படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக் போகணு அப்டின்றதா ஒரே பொறுப்பாருக்கு அந்த டைம்ல பட் ஒரு மேரேஜ்ஜுன் ஆனதுக்கப்புறோந்தா வந்துட்டு நறைய பொறுப் புகள் ஜாஸ்தியா இருக்ககோ அப்டின் நெனைக்கிறே ஏன்னா வந்து ச்ச நெறைய விஷ்யங்கள் வந்து நம்ம பாக்கே வேண்டியிர்க்கோ ஆ ச்ச நம்மோ ஒரு வு நம்ம கைல கட் போ நம்மவை அர்ன் பண்றோனா நம்ம கைல காஸ் இருக்குனா அத வந்துட்டு நம்மே எப்புடியு வந்துட்டு ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு மந்துக்கு எப்டி நம்மே செலவு பண்ணணோ அதுக்கப் ப்றோம் ச்ச எத் எதுக்கு ஜாஸ்தியா செலவு பண்ணோ இத எவ்ளோ சேவிங்ஸ் பண்ணணூ அப்டின்ற விஷ்யூகள்ளா வந்து அ ஜாஸ்தியாயிர்க்கற்த வந்துட்டு ஆஃப் டர் மேரேஜ் நம்மகுன்னு ஒரு ஃபேமிலி வரப்போதோ வந்துட்டு அது வந் ஜாஸ்தியாகோ அப்டின் நெனக்கிறே ம் ச்ச மத்தபடி சின்ன வயிஸ் லந்து எல்லாரு குமே வந்துட்டு ஒரு ஆ ரொம்பே ரிலாக்ஸ்டுடான ஒரு லைஃப்தா இருக்கோ இது இந் எம் நரி இனு சில பேருக்கு வந்துட்டு அந்த மாரி அமையாது அ ஏனா வந்துட்டு அப்பா இருக்க மாட்டாங்கே இல்லன் அம்மா இருக்க மாட்டாங்கே அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்லே இருக்கறம்போது வந்து பசங்கள்க்கு வந்துட்டு ரிஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா எடு க்க வேண்டிதாயிருக்கோ எல்லா சமைக்கிறதோ அவுங்கதா பண்ணே வேண்டிதாயிருக்கோ ஸ்கூலுக் போக வேண்டிதாயிருக்கோ இப்போ வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலக்கி போறாங்கன்னா வீட்லே வந்துட்டு அவுங்க தா வந்து அம் ச்ச எல்லாமே பாத்துக்கே வேண்டிதாயிருக்கோ வீட்லே கொஞ்சோ க்ளீன்னா வெச்சுக்கர்தூ செரி ஆ யார் வீட்லியா போயி இருந்துட்டு எதாத் டியூஷன் அட்டன் பண்ணாமே எல்லாமே அவுங்ளே தனியா வந்துட்டு பொறுப்புகள் ஜாஸ்தியா எடுத்துக்கே வேண்டிதாயிருக்கோ இதே வந்துட் ட்டு அப் அம்மா வந்து வீட்லே இர்க்காங்கே அப்பா வேலக்கி போறாங்கப் ப்டினா வந்துட்டு அம்மா எல்லாமே பாத்துப்பாங்கே அவுங்க வந்துட்டு பசங்க வந்து கொஞ்ச நல்லா ரிலாக்ஸ்ட்டா கொஞ்ச ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்கே அப்டின் நெனைக்கிறே சோ ஒ ரோடோ வீட்லே ஒரு ஒரு மாதிரி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற மாதிரி அமையோ அப்டின் நெனைக்கிறே சோ மேரேஜ்க்கப்றமே எனக் தெரிஞ்சு ரொம்பவே ஜாஸ்தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்தா எனக்கு எது ரொம்பா கஷ்டமா இருந்துச்சு அப்டி சொல்னுனா இப்போ அம் ஆ கல்யாண்த்துக்கப்றோனா இ ப்போ ஒரு வீட்லே வந்து தனியாயிருக்கோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்பூ ஒரு கொழந்த இருக்காங்கனா அந்த வீட்டுக்கு தேவையான அந்த மளிக சாமான்லா நம்மளே வாங்கணு என்னென்னே வாங்கணு எத்தெது இல்லே என்னென்னே எ ச்ச ஏது என்னன் சொல்ட்டு நம்மளே வந்துட்டு ரொம்பே யோசிக்கோ எனக் அதுதா ரொம்பே கஷ்டமாயிருக்கோ ஒரொரு மாசமு ஐயோ என்னே தா வாங்குறுது எத விட்றது அ அப்டின் சொல்ட்டு ரொம்பே மண்டையே போட்டு ம் கொழப்பிப்பே அது வந்து இதே வந்துட்டு நம்மோ ஒரு அம்மா வீட்லே இருக்கோனா அவுங்ளே எல்லாமே வாங்கி வெச்சிருவாங்கே எல்லாமே அவுங்ளே செஞ்சிருவாங்கே சோ எனக்கு வந்து இந்த விஷ்யோ ரொம்பா கஷ்டமாயிருக்கு அப்டின் ம் அத் ஃபீலி பண்ற நானு அதுவு இப்போ விக்கிற வெலவாசிக் வந்துட்டு நம்ம எத வாங்கறது எத விட்டுறது ஆம் ச்ச எது வந்து நல்லது அந்த மாரி ரொம்பே யோஸ்ச்சு யோஸ்ச்சு ஒன்னொன்னு செய்ய வேண்டிதாயிருக்கு அப்டின் நா ஃபீல் பண்றே நீங்கே என்னா நெனைக்கிறீங்கே
ஆ ரொம்பவே ஆ அருமியா செரியா சொன்னீங்கே ஆ ஏனா வந்து நம்ம சின்ன வயிஸ்ல வந் து எந்த ஒரு அ பொறுப்பூ நம்புளுக்கு இருக்காது நம்ம வந்து கொஞ்சோ ஆ அசால்ட்டாயிருப்போ எந்த ஒரு விஷ்யமு நம்ப ஈடுபட்டு செய்ய மாட்டோ நீங்கே சொல்ற மாதிரி அப்பாம்மா எல்லாத் தீம் பாத்துப்பாங்க நம்ப படிக்கிறது மட்டுந்தா நம்பளோட ஒரே குறிக்கோளாருக்கும் அதுக்கப்பற ஒரு நல்ல அ ஒழுக்கமா வளரறது நீங்க சொல்றது எல்லாமே வந்து சரியான ஒரு விஷயன்னா அதுக்கப்பற அந்த அ அ வயது ஆக ஆக நம்புளுக்கு வந்து அ பொறுப்புகள் வந் ந்து வர ஆரம்பிச்சுரு ஓ குறிப்பா சொல்ல போனோ அப்பிடின்னா இப்ப ஆண் பிள்ளைகள் அப்பிடின்னா அவுங்க வேற மாதிரியான பொறுப்புகள் இருக்கு பெண் பிள்ளைகள் அப்பிடின்னா அவுங்களுக் க்கு வேற மாதிரியான பொறுப்பு ப்புகள் மாறிடு ஆ இந்த மாரி வந்து அ மாறி மாறதுனால நம்புளுக்கு சில விஷயத்த அதுல இருந்து பொறுப்புகள்னால நறைய விஷயம் கத்துக்கலாம் அப்பிடின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ அ நம்ப சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு சம்பாதிச்சு எல்லாமே வாங்கி குடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா அடம்புடிச்சு ஒரு பொருள வந்து வாங்கறது துக்கு அழுது பொரண்டு எல்லாம் வாங்கிடுவோம் இதே நம்ம வந்து ஒரு காசு சம்பாரிச்சு நம்புளுக்கு அ தேவையான தேவையானதா அப்பிடின்றதே இந்த ஒரு பொருள் வந்து ஒண்ணுக்கு நம்ம மூணு நாலு தடவ யோசிக்கிறோம் இது வாங்கலாமா இல்ல இது வாங்கனா நம்புளுக்கு வந்து நெலைச்சு நிக்குமா எல்லாத்துயும் யோசிச்சுட்டு தான் அந்த பொருளே நம்ப வந்து வாங்குறோம் நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கும் வாங்கி குடுக்கறோம் இதெல்லாமே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பொறுப்புனால வளர்ந்த ஒரு அக்கறதா அந்த நேரத்துக்கு மட்டும் அந்த பொருள பயன்படுத்தாம அது வந்து நம்ப எ அந்த அளவுக்கு ஒழை விக்கணும் அது அப்பிடிங்கற மாரி பொருள்ள கூட நம்ம வந்து பாத்து பாத்து வாங்க ஆரம்பிச்சுட்டோம் இதெல்லாம் அந்த பொறுப்புகள் வந்ததுக்கு அப்பறம் தான் நம்புளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்த மெச்சூரிட்டி கடைக்கும் அப்பிடின்னு சொல்லலாம் நறைய விஷயங்கள்ல இன்னிக்கு நறைய பேர் அலட்சியமா இருக்காங்க சில பேரு நா நறைய பேர பாத்திருக்கேன் ஒரு ஒரு சில பெற்றோர்கல்லாம் வந்து து அவுங்க கஷ்டப்ப ட்டு அந்த கல்லூரி கட்டணமா இருந்தாலும் சரி கல்வி அ கட்டணமா இருந்தாலும் சரி அரசு அரசு பள்ளியில படிக்காம தனியார் ஆ பள்ளி கல்லூரிகள்ல படிக்க வைக்கணும் ஆசப்பட்டு அந்த மாதிரி படிக்க வைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பெற்றோர்கள் வந்து என்ன நினப் பாங்க அப்படின்னா நம்மதா வந்து நம்ம அப்பா அம்மா தா எந்த பொறுப்பு இல்லாம நம்மளுக்கு எதுவுமே செய்யல நம்ம பசங்கள நம்ம வந்து விட்டறக்கூடாது நம்ம பசங்களோட எதிர்காலம் நம்ம கையிலதா இருக்கு அத நம்மதா பொறுப்பு ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட உட வாங்கி இப்ப லோனு அப்படிங்கற ஒரு விஷயம் நடக்குது அதெல்லாம் வாங்கி ஆ ப பசங்க எல்லா படிக்க வைக்கிறாங்க வெளிநாடுகளுக்குல்லா அனுப்புறாங்க அது இதெல்லாம் வந்து ஒரு சில பசங்க வந்து உபயோகமா பயன்படுத்திக்கிறாங்க ஆனா ஒரு சில பேர்லாம் வந்து எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம நானும் போனே அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கு கல்லூரிக்குல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுல ஒரு நல்ல மதிப்பெண் கூட எடுக்காது அவங்கள எந்த ஒரு விதத்துலயையும் சந்தோஷப்படுத்தாத கஷ்டத்த மட்டுமே குடுத்து அந்த ஒரு பொறுப்பில்லாத ஒரு அ பசங்களா இருக்காங்க இப்ப இருக்கிற காலகட்டத்து பசங்கள்ல்லாம் ஒரு சில பேர் அவங்களோட அ அரும தெரிஞ்சு அவங்களோட இது வந்து நம்ம அப்பா அம்மா பொறுப்பு மட்டும் கிடையாது நம்ம பொறுப்பும் இதுல வந்து சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் வந்து உணர்ந்து நல்லா படிச்ச நல்ல மதிப்பெண் வாங்கி இப்ப நல்ல வேலைல இருக்கிறவங்களும் இருக்காங்க இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா சொல்லலா அதாவது ஒரு பொறுப்பு அப்படிங்கற வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சடுச்ச அப்படின்னாலே அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில வந்து மேம்பட்டு ஆரம்பிச்சட்டாங்க அப்படின்னு தான் டோம்மே ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொறுப்பு அப் டிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையிலயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க என்ன நினைக் கிறீங்க அத பத்தி
ஆ கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப சரி இத இப்ப வந்து நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறோம்னா கூட அந்த பொருள நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு நீங்க சொன்னது அ என் லைஃப்லயே நா நிறைய தடவை இது பண்ணிருக்கேன் ஏன்னா வந்து இப்ப நா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னா அத வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா அது வந்து நம்ம நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணுவோமா இல்ல யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு தூக்கி போடுற மாதிரி இருக்குமா அப்படின்றதுல நா யோசிச்சுதா ஒரு பொருளுமே வாங்குவேன் சில டைம் வந்துட்டு ரொம்ப ஒரு பசங்க கே்கறாங்கன்ற ஒரு கம்பல்ஷனால நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்புறம் பாத் தா அந்த பொருள் வந்து சும்மா வேஸ்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஐயோ நம்ம அப்பவே வந்துட்டு சொல்லி புரிய வச்சிருக்கணும் ஆனா வந்துட்டு நம்ம என்ன பண்ணும்னா இப்ப சின்ன குழந்தைங்க இருக்காங்க ஓரளவுக்கு விவரம் தெரியற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி நம்ம வளர்க்கணும் நினைக்க ஒரு ஒரு காசுக்கும் எவ்ளோ இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அந்த காசு வந்து இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கு அதுக்கு அப்புறமா வந்து ட்டு நம்ம கிட்ட அந்த ஒரு காசு கூட இல்லன்னா எவ்ளோ எல்லா கஷ்டப்படுவோம் அப்டின்றத அந்த மணியோட வேல்யூ வந்து நம்ம ஈச் அண்ட் எவரி டைம் நம்ம சொல்லி குடுத்து நம்ம வளர்க் கனும் அப்டினு நெனைக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லனா எ என் பையன் அப்டிதா ஒரு அ கிப்ட் வந்து நம்ம வாங்கி குடுத்தோம் ஒரு ரிலேட்டிவோட ஒரு பொண்ணுக்கு அவங்க வாங்கி குடுக்கும் போது அதே மாதிரி கிப்ட் எனக்கும் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு சொன்னா சரி ஓகே சரி வாங்கலாம் அப்டினு சொல்லிட்டு நாங்க வாங்கி வச்சோம் பாத்தா அதோட அது வந்து யூஸே பண்ணல சும்மா ஒரு லைட் மாதிரி தா அது வந்து யூஸே பண்ண அப்டியே சும்மாவே இருக்கு அதுதா நெனைச்சிட்டேன் நம்ம வந்துட்டு முன்னாடியே அட்லீஸ்ட் அவனுக்கு சொல்லி நம்ம புரியாவது வச்சிருக்கணும் அது ஒரு ஐநூறு ரூபாய் ஆகுதுன்னா அத நம்ம வேற எதாவுக்காவது பிரயோஜனமா யூஸ் பண்ணிருந்திருக்கலாம் அது ஒரு கலர் பென்சிலோ இல்ல ஏதோ ஒன்னு உனக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஏதாவது வாங்கி குடுத்து இருக்கலாம் பட் அது வாங்கி குடுத்ததுனால வந்துட்டு அது யூஸ் ஆகாம சும்மா அப்டியே இருக்கு அது எப்டிடா யூஸ் பண்றது கூட தெரியாம அத வேஸ்ட்டா போகுதே அப்டின்றது நா அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணேன் அதனால வந்துட்டு என்ன பண்ணோனா எப்பயுமே சின்ன குழந்தைங்க இருக்காங்க ஓரளவுக்கு புரிற மாரி இருக்குன்னா எவ்வளோ எதுக்கு காசு செலவு பண்ணோம் எ எத எதுக்கு எவ்ளோ யூஸ் பண்றோம் எவ்ளோ சேமிக்கணும் சேவிங்ஸ் பண்ண அது வந்து அ இப்ப அவங்க ஒரு மந்திலி ஒன்ஸ் ஒரு ஃபைவ் ஹன்ட்ரெட் கொடுக்கறோனா அத எப்டி சேமிச்சு வச்சு அதை வந்து பிரயோஜனமா நீ யூஸ் பண்ணும் உனக்கு ஏதாவது இம்பார்டன்ட் திங்ஸ் வேணும்னா அதுல இருந்து நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படத வந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அனு நினைக்கிறேன் அப்படி சொல்லி குடுத்தா வந்துட்டு பசங்க இப்ப இப்ப நா வந்து ஓரளவுக்கு அவனக்கு மெச்சூரிட்டி வந்ததுனால நா வந்து அப்பப்ப சொல்லுவேன் இந்த காசு வந்து இதுக்கு அப்டி இப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் பீஸ் கூட ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம எவ்ளோ செலவு பண்றோம் அப்பிடின்றத அவனுக்கு ஓப்பனா நம்ம டிரான்ஸ்பரண்டா சொல்றதுனால புரியுது இப்ப வந்து நம்ம கடைக்கு போய் ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்குறோம்னா அவனே கேட்பா ஐயோ இவ்வளோ காசு ஆகுதா அப்ப வேண்டாம் அந்த பொருள் வேண்டாம் நம்ம வேற ஏதாவது வாங்கிக்கலாம் அதுக்கு பதில் அப்டின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு பசங்களுக்கு வந்து இப்போதைக்கு மெச்சூரிட்டி இருக்கு சோ அத வந்து நம்ம சொல்லி் கொடுத்து வளர்க்கணும் அப்டினு நெனைக்கிறேன் சும்மா ஏனா தோணுன்னு கேக்குறாங்கன்றதுக்காக வாங்கி கொடுத்து வேஸ்ட் பண்ணாம நம்ம வீட்டுல எந்த பொருள் வாங்கினாலுமே அத வந்துட்டு அத யூஸ் ஆகுமா அத அதனால பிரயோஜனம் இருக்குமா இல்ல வாங்கி வச்சுட்டு அத பாட் வேஸ்ட்டா போகுமா அப்டின்னு மட்டும் யோசிக்க கூடாது சோ அது வந்து ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்டினு நெனைக்கிற
அ ரொம்பவே அ சரியா சொன்னீங்க அந்த மாதிரி வந்து அவங்கள மாதிரி எல்லா பெற்றோர்களும் வந்து இந்த மாரி அவங்க குழந்தைகளுக்கு வெளிப்படையா எல்லாத்தையும் சொன்னாங்க அப்பிடின்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அ அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த பொருள் வாங்குறது க்கு இது இவ்ளோ விலைய இப்பதைக்கு தேவையா நம் எல்லாம் யோசிக்க தோணும் அதுக்கப்புறம் தா இதெல்லாமே வந்து ஆ நெறைய விஷயங்கள் வந்து நம்ம அவங்ககிட்ட மறைக்கணும் மறைச்சிட்டா அவங்க வந்து எல்லா விஷய த்தை தானே புரிஞ்சுப்பாங்கனு ஒரு சில பேர் நெனைக்கிறாங்க, ஆனா நீங்க இப்ப செஞ்ச மாரி வெளிப்படையா இருந்தா மட்டுந்தா இப்ப இருக்கிற பசங்களுக் க்லா அது புரியு அதே மா ரி அ உண்டியல் வாங்கி குடுத்து முன்னாடில்லா வந்து சேமிக்க சொல்லுவாங்க அந்த பழக்கோ எல்லாமே இப்பியு வந்து ஒரு சில பேர் பண்ணிட்டு தா இருக்காங்க ஒரு சில வீட்ல அதெல்லா என்னைக்கோ ஒரு நாள் வந் து கண்டிப்பா அந்த உண்டியல்ல இருக்கிற பணம் ஒரு அவசர உதவிக்கு நம்ம யார்கிட்டயு கையேந்தி நிக்காம அந்த ஒரு பணோ அப்டிங்கற து வந்து உதவு இந்த மாரி நறைய விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்த பொறுப்பு பொறுப்போட பண்ணோ அப்டின்னா அது நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து எவ்ளோ பெரிய அர் த்தம் கொடுக்கு அப்டிங்கறது நம்மளுக்கு உடனடியா தெரியாது போக போக அது நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்த தரும் அப்டின்னு நா நெனைக்கிறே உங்க கூட பேசினதுல்ல அழகா இந்த பொறுப்ப பத்தி நல்லா அழகா சொன்னீங்க மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்
கண்டிப்பா ரொம்ப நன்றி வணக்கம்